த்ரீ
ஹலோ ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா ஆ கேக்குது கேக்குது
ரி என்ன பண்றீங்க சகோதரி
சும்மா இருக்கோ நீங்க என்ன பண்றீங்க
ஆ நானு சும்மா தா சகோதரி இருக்க
என்ன சகோதரி எப்டி போகுது நாள்ல்லா
நாள் வந்துட்டு கால காலைல விடியறது தெர்ல சகோதரி நை ருட்டு வறது தெரில கண்கூடி இமைக்கிறதுக்குள்ள நாள் கிடுகிடுனு ஓடி போயிருது அப்டிதா சொல்லணு
அப்டிதா போகுது
கண்டிப்பா சகோதரி கண்டிப்பாவது அது எனக்கு வேற ஒன்ற வயசு கொழந்த வேற இருக்கான சகோதரி அப்டிங்கம் போது அவன பாத் த்துக்கறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கா இருக்குங்களா அப்டிங்கும் போது நாள் வந்து எந்த அளவுக் க்கு வந்து ஸ்பீடா போகுதுங்கறதே நமக்கு வந்து தெரிய மாட்டிகுது சகோதிரி
ஆமா ஆமா கண்டிப்பா கொழந்தைங்க இருந்தாலே டைம் போகறதே தெரியாதே
ஆமா சகோதரி கண்டிப்பா கண்டிப்பா அப்டிதா சகோதரி போயிட்டு இருக்கு நமக்கு கொழந்தைங்க இருந்தாலே வந்துட் டு அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுதா அவங்களுக்கான உணவு நம்ம ரெடி பண்ணி குடிக்கறது அவங்க பண்ற ஆக் டிவிஸ நமக்கு வந்து ஃபன்னா இருக்கு அத பாக்கும்போதே நமக்கு வந்து நாள் வந்து கர
ஆமா சூப்பரா போகு
அதுமே பாத்திங்ன்னா எ பைய வந்து செம்ம வாளுங்களா பகல்ல வந்து இப்ப தூங்கற வேலலா கடாது சரியான சேட்டிங்லா ஒழுங்கா சாப்ட மாட்டா அவுனுக்கு நா சாப்பாடு ஊட்டர்க்கே கிட்டத்தட்ட காலைல ஒரு மணி நேரொ மதிய ஒரு மணி நேரொ நை ட்டு ஒரு மண்நேர அப்பறோ அவ பின்னாடி ஓட்றது அவ இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவா அவன புடிச்சி வக்கிறது எதாச்சு அவன குளிச்சு அவனேதா அது வந்துட்டு இதுப்ப அவுனுக்கு அவுனுக்கான வேலகல்லா பன்ன போது ஓரளவுக்கு டைம் சரியா இருக்கு சகோதரி வீட்லருக்க வேல அந்த வேல இந்த வேலங்க சரியாஇருக்கு நா கணவர் வீட்ல இருக்கு போது எனக்கு மொபைலு யூஸ் பண்ணவே டைமே இருக்காது இப்ப அம்மா வீட்டுக்கு இதனால எல்லாமே குக்கிங் ஒர்க்கு எல்லாமே கிச்சன் ஒர்க்கு எல்லாமே அம்மா பன்னிக்கிறாங்ள எப்பயாது ரேர் அவுங்களுக்கு ஒன்லி ஹெல்ப்பிங் மட்டு பன்னு போதா எனக்கு வேல இருக்கு மத்தபடி அவ தம்பிய வந்து தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டறது மட்டுந்தா என்னோட வேலயாருக்கு சகோதரி மூணு வேலயுமே மத்த நேரோ எல்லாமே அம்மாதா அவன பாத்துக்றாங்க
ஆ இப்ப ஃப்ரீயா இருக்கீங்க இங்க அங்க போன பிறகுதா இருக்கு கஷ்டொ இல்ல
ஆமா சகோதரி நா இங்க வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆகுதுங்களா சகோதரி சனிக்கெழம சாய்ந்திரோ வந்த நானு நா ஒரு நெக்ஸ்ட் வீக்க போது கெளம்பிடுவே சகோதரி ஏனா வந்து அப்பாக்கு ஒடம்பு சர்லீங்ளா ஆனால அப்பாவ வந்து பாத்துட்டு போலானு சொல்லி நா வந்தேனா சகோதரி நா ஒரு இந்த வீக் ஃபுல்லா இருப்பேன்னு நெனைக் கிறே மேபி கம்மிங் கமிங் சாட்டர்டே சண்டே அல்லது நெக்ஸ்ட் மண்டே டூஸ்டேல்லா ரிட்டன் போய்டுவே சகோதரி மாியார் வீட்டு க்கு நா போய்டுவே நானு
ஓ செரி செரி செரி சகோதிரி
ஏனா எங்க நா எங்க வீடு வந்து ரொம்ப லாங்குங்ளா அப்டிங்கு போது நா ரொம் வந்து ரொம்ப நாள் வந்து நா அடிக்கடி போயிட்டு வர முடியாது என்னால வந்துட்டு ஒரு டூ மந்த்த் ஒன்ஸு த்ரீ மந்த் ஒன்ஸ் அந்த மாரிதே என்னால வந்து போயிட்டு போயிட்டு வர முடியுங்ளா அப்டிங்குபோது வரது வரோ பத் பத்து நாள்ந்து ன்றது நமக்கூ வந்து கொஞ்சோ மனநிறைவா இருக்கூ வந்து ரெண்டு நாள்ல போனோமுனா அதுல திருப்தியே இருக்காது ம் நீங்க உங்க அம்மா வீட்டுக்குல்லா போவீங்ளா சகோதரி
ஆம ஆமா
செரிங்க செரிங்க
அதெல்லா போய்ட்டு வருவே ஆ பக்கத்துலதா பக்கத்துலதா கொஞ்சோ ஒரு ஒரு ரெண்டு தெரு அந்த மாரி தள்ளிதா இருப்பாங்க
பரவால்ல ஒரே ஊருக்குள்ளயே இருக்கீங்க போல அம்மா வீடு மாமியார் வீடு
ஆமா ஒரே ஊர்ல இது பன்னனால பரவால்ல
நீங்க வேலக்கு போயிட்டு இருக்கீங்ளா சகோதரி இல்ல வீட்லதா இருக்கீங்ளா
இல்ல மேரேஜ் பன்னதுக்கப்றோ போயிட்டுர்ந்தே இப்ப கன்சிங. ஆனதுக்கப்றோட போறதில்ல
ஓகே ஓகே சகோதரி அதனால ஆனா கன்சிவான நம்ளால வந்து ஒர்க் கண்டினியூ பன்ன முடில சகோதரி கொஞ்சொ ரிஸ்காதா இருக்கது
ஆமா அதுவுல்லாம வேணானு சொல்ட்டாங்க எனக்கு இப்போ செவன் மந்த்து
ஓகே ஓகே சகோதரி பேபியோட மூமெண்ட்ஸ்லா ஒங்ளுக்கு தெரியதுங்ளா
ஆமா ஆமா நல்லா தெரிது அப்பப்போ எனக்கு அதோட முடி வந்து கடிக்கிது முடி கரோத் ஆகுல்ல முடி க்ரோத் ஆகும்ல அது ஒரு இது
ஓ அது ஒங்ளுக்கு தெரியுங்களா
ஆம் அது ஊரூ அந்த முடி வந்து குரோத்
ஓ அந்த அந்த இங்கிட்ட அங்கிட்டூ முடி ஒருமாரி நம்ம வயிறு வந்து எதோ அரிக்கிற மாரியே நமக்கு ஃபீலாகூமுல்ல அத சொல்றீங்ளா ஆமா ஆமா அப்டிதா சொல்லுவாங்க கொழந்தக்
ஆ முடி வந்து ம் ஆமா
அதா அதா சகோ எ பைய எனக்குமே அப்படிதா சகோரி இருந்துச்சுங்கலே எனக்குமே வயிறு வந்து நீங்க சொன்ன மாரி வந்து ஊறிட்டே இருந்துச்சு லா அதே மாரி எனக்கு ரொம்ப அதிக வந்து கன்சிவா இருக்கும்போது வாமிட்டிங் வந்துட்டே இருந்துச்சுங்களா என்ன சொன்னாங்கன்னா பையனுக்கு வந்து முடி நெறியா இருக்கு போல அதுனால தே இப்டி உனக்கு வாந்தி வந்துட்டே இருக்
அதுனால கொமட்டு நமக்கு ஒரு சாப்பாட்டுல ஒரு முடி வந்து வயித்துக்குள்ள போனாலே கொமட்டுதுல்ல
ஆ ஏ வேகமா வந்து நா நா வந்து லேபர் வாடுக்கு நா வந்து எனக்கு ஆப்ரேஷன் தா சகதிரி பண்ணாங்க அப்டிங்கம்போது டெலிவரி சிசே யன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கு நா வாமிட் மிட்டிங் எடுத்துட்டுதா உள்யே நா போனே அந்த அளவுக்கு எனக்கு ஃபுல்லாவே வாமிட்டிங் சென்ஸ் இருந்துச்சு சுங்லா எல்லா ஓடி வந்து என்ன பண்ணாங்கன்னா அவன பாக்கறத விட வந்துட்டு முடி எவ் முடி இருக் க்க இவ்ள இந்த அளவுக்கு இந்த பிள்ள வாந்தி எடுத்து முடி இருக்கான் பாத்தா முடியே இல்லைங்ளாமா ஓரளவுக் நார்மலா தா இருந்துச்சாமா அப்பறமேட்டுக்கு டாக்ட்ரு டாக்ட்ரு கிட்டயே கேட்டா நீங்க இவ்வளோ வாந்தி எடுத்தாங்க கொழந்தக்கி முடி கம்மியா இருக்குன சொல்லவு அது வந்து அந்த கால த்து வந்து வயசானவங்கலா முடிவு பண்ணிருப்பாங்க போல வாந்தி எடுத்தா பிள்ளக்கி முடி நெறையா இருக்குங்கிற மாரி அத உண்மையான காரணோ அதெல்லா இல்லைங்மா அது வந்து நம்ம கொழ நம்ம வந்து கன்சிவா இருக் போது நம்ம உடல்ல ஏற்பட்ர ஹார்மோன் மாற்றங்களனால தா அந்தமாரி ஒரு ஆக் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிருபாபோ நம்ம சாப்பட்ற உணவு எதாச்சு ஒத்துக்காம இருக்கனாலதா மேபி அந்தமா மாரி இருக்கு மத்தபடி இந்த கொழந்த வந்து ஆம்பல பிள்ளைன்னா சில பேர் வாந்தி எடுப்பாங்க அது மாரி முடி நெறியா இருந்து வாந்தி எடுபாங்க அதெல்லா வந்து நீங்கல்லா எவுமே நெனைச்சுட் இருக்காதிங்க அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க சகோதிரி கண்டிப்பா கண்டிப்பானா அது வந்துட்டு அது வந்துட்டு ஆனா ஒரிஜினல் இல்ல சகோதிரி என்னையுமே நெறிய பேர் அப்டிதா சொல்றாங்க நா அதிகமா வாந்தி எடுத்தத பாத்துட்டு ஒனக்கு ஆம்பள பையெந்தா அப்டின்னாங்க எதோ ஒரு கொழந்த பெண்கொழந்தையோ ஆண்கொழந்த எதோ ஒரு கொழந்த ஆனா வந்து அவங்க சொல்ற ஸ்டோரியல்ல நம்ம நம்பக் கூடாது ஸ்டோரியல்லா நெனிக்கும் போது நமக்கு மிராக்கல்ல நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அத நெனச்சுலா நம்ம வந்து இமேஜினேஷன் கற்பனலா பண்ண முடியாது
ம் எதுவா இருந்தா என்ன எல்லாமே நமக் கொழந்ததா எந்த கொழந்தையா இருந்தா என்ன
ஆமா சாகோத இல்ல சாகோதிரி இந்த பெரியவங்க வந்து நம்பளோட
மைண்ட் டைவர்ட் பண்ணுவாங்க அவுங்க மூட நம்பிக்கைய சொல்லுவாங்க மைண்ட டைவட் பண்ணி ஆமா அத நம்ம கே கேக்காம இருந்துட்டா ஓகே
ஆமா ச அவங்க பாட்டு சொல்லட்டு சொன்னா சொல்லிட்டு போறாங்க நம்ம வந்து இத கண்டுக்காம விட் விட்ரனு சகோதிரி சேரி அவுங்க வந்து ஒரு ஆசைக்காக சொல்றாங்க அத நம்ம வந்து நம்ம வந்து அவங்க மனசு ச கஷ்டப்படுத்த கூடாதுல செரி அவுங்க பெரியவங்க அவுங்க சொல்றது சேரிங்மா என்னமோ ஒன்னு எதுவா இர்ந்தாலு நல்லதுக்குன் சொல்ட்டு நம்ம போயிட்டே இருக்கணு
ஆமா
ம் ஒங்களுக்குமே இந்த மாரி அனுபவங்கள்ல நெறியா இருந்துருக்குமே
ஆமா ஆமா நெறைய பேர் சொன்னாங்க முடி வந்து வயிறு வந்து ஊருதுன் சொன்னா ஓ அப்ப அவ வந்து வயித்துல இந்து கொழந்தெக்கி முடி குரோத் இப்ட்லா சொன்னாங்க நானு அப்டியா அப்டின் சொல்ட்டு கேட்டே இருந்தே என்னோட சிஸ்டர் வந்து பிரெக்னன்டா இருக்கும்போதே இப்ட்ளா சொல்ட்டு இருந்தாங்க செரி சொல்றாங்க செரி நம்புவோ ஆ செரி அப்டியா செரின்னு கேட்டுட்டு பேசாம போக வேண்டியதா அப்பறொ சொல்லுவாங்க இப்டி வந்து பிரசவொ பாத்தாங்க அப்டி பிரசவொ பாத்தாங்க அதுவு இல்லாம இப்டி பண்ணே அப்டி பண்ணே இந்ததா சாப்புட்ணு அதா சாப்புட்ணு இல்ல இல்ல அவுங்க வந்து ஹஸ்பண்ட்ஸ் சொல்ட்டாங்க டாக்டர் எத பிஃபரன் பண்றாங்ளோ அத மட்டு சாப்ட்டா போது இவுங்க சொல்றாங்க அவுங்க சொல்றாங்க எதையு சாப்டாத
கண்டிப்பா சகோதரி அவடுத்தவங்க சகோதரி ஆயிரோ சொல்லுவாங்க நானுமே சகோதரி நா கன்சீவா இருக்கும் போது டாக்டர் வந்து எனக்கு என்ன வந்து சஜஷன் குடுத்தாங்களோ அத மட்டுந்தா நா ஃபாலோ பண்ணே மத்தவங்க சொல்றாங்கன்னு வேற எதையுமே கா ஃபாலோ பண்ணவே இல்ல அம்மா கூட சொன்னாங்க வந்து இந்த ஒன்பது மன்ந்த்ல பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு எலும்பெல்லா வந்து கொஞ்சோ லூஸ் ஆகுறதுக்காக இந்த ஒரு களிங்கிற மாரி ஒரு உளுந்தங்களி ஏதோ ஒரு களி வகைகள் வந்து சாப்பறது ரொம்ப நல்லது அது சாப்ட்டீங்கன்னா கொஞ்சோ வந்துட் ஈவ்னிங் டைம் அந்த எலும்பெல்லா கொஞ்சோ வலுப்பெறுங்களாமா கொஞ்சோ இடுப்பெல்லா நமக்கு இந்த நார்மல் டெலிவரி ஆகற டைம்ல அந்த இடு எலும்புங்கள்ல்லா கொஞ்சோ லூஸ் ஆகு அப்டிங்கிற மாரி சொன்னாங்க நா வந்து கேட்டு வந்துட்டு டாக் டர் என்ன சொன்னாங்கன்னா ஐ நோ அந்த மாரி ஃபுட்டெல்லா வந்து எடுத்துக்கவே அதுலா வந்து ரொம்ப இனிப்பு அதெல்லாம் வேண்டா ஏனா வந்து கன்சிவ்வா இருக்கும் போது பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த சுகர் வரத்துக்கான அறிகுறி வந்து தெரியுல சகோதரி லிமிடடா இருக் கும் பார்டர்ல வந்து இருக்குல்ல எனக்கு அந்த மாரி கொஞ்சோ நார்மல் ஸ்டேஜில இருந்துச்சு சுகர் சுகரு இல்ல சுகர் இல்லாமயு இல்ல கரெக்டா நார் நா இங்குட்டு இல்லாம அங்குட்டு இல்லாம நடுத்தரமா இருந்துச்சு க அப்டிங்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க இனிப்பு வந்து வேண்டா எனக்கு அந்த டைம்ல இனிப்புமே எனக்கு சாப்ட பிடிக்கல இனிப்பு சாப்ட்டா ரொம்ப வாமிட்டங் வர மாரி ஃபீல் ஆச்சி டாக்டர் வந்து இந்த மாரில்லாம் எடுத்துக்க வேணாமா அது ஒன்னு தேவையே கெடையாது நீங்க ஹெல்தியா நீங்க சாப்பற ஃபுட்டுலயே நீங்க வந்து எல்லாமே எடுத்துக்கோங்க அப்டின்னாங்க அப்பறமாத்தா எனக்கு வந்து நயன் மன்ந்த்து வரைக்கு இல்ல எனக்கு தம்பி வந்து எய்ட் மன்ந்த் பெறக்கர ஸ்டேஜ்லயே வந்து பெறந்துட்டா சகோதரி நாப்பத்தஞ்சு நாளை முன்னாடி பெறந்துட்டா அதனாலங்க போது எனக்கு அந்த நீடு தேவ படல எனக்கு எனக்கு இவ முன்னாடியே கொஞ்சோ லேட் முன்னாடியே வந்து பிட் பிப்றாவே பெறந்துட்டனால வந்துட்டு கொஞ்சோ அப்டியே போய்ருச்சு எனக்கு அதுக்கப்புறோ கூட சில பேர் அந்த களி ஐட்டம்ல்லா சாப்டு அப்டிங்கற மாரிலா ரெஃபர் பண்ணாங்க பட் நமக்கு
அப்டி சொல்லுவாங்க புள்ள பெறந்ததுக்கு அப்றமாட்டு ரொம்ப வீக்கா இருப்போல அதா ஆப்ரேஷன்னா இன்னு நல்லா வீக்கா இருப்போ அப்ப சொல்லுவாங்க இத சாப்டு அத சாப்பிடு இத சாப்பிடுன்னு
ஐயோ சிக்ஸ் மன்ந்த்து படாத பாட விட சகோதரி பத்திய சாப்பாடுங்கிற பேர்ல எங்க அம் மா அத குடுக்க இத குடுக்க காரத்த கம்மியா குடுக்க என்னால சாப்பிடவே மு அந்த மாரி டைம்ல வேற ஸ்டிச்சிங் பண்ண புண்ணோட வலி வேற இருக்குங்ளா கீழயு உக்கார முடியாது மேலயு உக்கார முடியாது ஒழுங்கா நடக்கவு முடியாது படுக்கவு முடியாது முதுகுல ஊசி போட்ட வலி அந் அந்த வலி இந்த வலினு ந அப்ப அந்த டைம்ல தா ஆயிரோ வலி நமக்கு எங்கருந்து வருன்னே தெரியாது அப் அப்டி ஒரு வலியா இருக்கு அந்த வலில நம்ம சாப்பற சாப் பாடு வந்துட்டு சுவையா இல்லாம ஒரு மாரி பத்திய சாப்பாடுங்கல்லா சாப்டவே முடியாது அப்பயுமே எனக்கு ஏதோ அந்த வா அந்த நா மன்ந்த்து அந்த நா ஏ எய்ட் மன்ந்துமே வாந்தி எடுத் துட்டே இருந்தனால ஆஃப்டர் டெலிவரி அந்த த்ரீ மன்ந்த் து முடியிற வரைக்குமே எனக்கு அந்த வாமிட்டிங்கோட இஸ்யூ இருந்துகிட்டே இருந்துச்சி உள்ளுக்குள்ள என்ன சாப்ட்டாலு பெரட்றது எனக்கு அ து ஒத்துக்கவே இல்ல ஒடம்புக்கு வந்துட்டு என்னமோ மாறியாவே இருந்துச்சு நம்ம அத நெனைக் க்கற நாளையே என்னன் தெர்ல வந்துட்டு கொழந்த பெறந்த முடியு சொல்றியா அதுகுல்லா ஒரு ஒன் இயர் டூ இயர் ஆகணு இகேன் நம்ப அந்த பழைய ஃபார்ம்க்கு வரதுக்கு அப்பயுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு வீக் க்கா தா இருப்போ நம்ப வெளித்தோட்றத்த வச்சி நம்ம வந்து காட்டிக்க வேண்டிய தா நா நல்லாருக்கே ஓகே பட் உள்ளருக்க பார்ட்ஸ்ல வந்து சொல்லுவாங்கள மேல பாக்க தா வந்து பலப்பலன்ருக்கு உள்ளுக்குள்ள எப்டி இரு க்குனு யாருக்குடா தெரியும் அந்த மாரி டய்லாக் தான் நமக்கெல்லாம் ஒத்து வரும்
அப்டி சொல்லிட்டு போயிருவாங்க பெண்களா பொறந்தாலே இதான் கடைசில கஷ்டோம்
நீங்கனா ஹெல்தியா சாப்டுங்க உங்களுக்கே தெரியுல எந்த மாரி ஃபுட் எல்லா வந்து ஹெல்தியா சாப்டம்னா நமக்கு ஓகே அதே மாரி இந்த மாரி டைம் அது இதுன்னு சொல்லி அதிகமாவு ஓவராவும் சாப்டக்கூடாது ஏனா வந்துட்டு அ எது சாப்டாலும் ஒரு லிமிட்டடா சாப்ட்டு போணு மன் ஃப ஃபர்ஸ்ட் வந்து பிரிச்சு பிரிச்சு கூட சாப்டுக்கலாம் ஒண்ணு பிரச்சன கெடயாது இந்த சில பேர் பாத்தீங்கன்னா அவ சொல்றா வயிறு ஃபுல்லா சாப்பணு கொழந்தைக்கு வந்து அப்பதான் உள்ள போகும் அப்டிம்பாங்க அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாரி சொல்லுவாங்க அவங்களே டாக்டர் மாரி அப்டி என்னென்னமோ அளந்து விடுவாங்க
ஆமா ஆமா ஏதோ அவுங்கதா பி ஹெச் டி இந்த டாக்டர் எம் பி ஏ எல்லா முடிச்ச போல
ஆமா கண்டிப் டாக் டாக்டரு டாக்டர் சர்டிஃபிகேட் விட இவுங்க இவுங்க சொல்ற வார்த்தைகள கேக்கும்மோது இவங்க வந்து எதோ டென்தௌசண்ட்க்கு மேல சர்டிஃபிகட்ல படிக்காமயே வாங்கிருக்க மாரி அந்தளவுக்கு அவுங்களோட ஸ்பீச் எல்லாம் இருக்கும்
ஆமா
சேரிங்க சகோதிரி நமக்கான நேரம் முடிந்து விட்டுது வேற ஒரு அழைப்புல நம்ப தொடர்ந்து பேஸ்
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நன்றி ஆ